உ
உம் தோழி வணக்கம்
தோழி வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க கால்ல சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சு தோழி நீங்க சாப்
வீட்டு வேலைகள் எல்லா முடிஞ்சிருச்சா
வேல முடிஞ்சிருச்சு தோழி நீங்க சாப்டீங்களா தோழி
ஆ சாப்ட்டுட இன்னைக்கு நம்ம வந்து பாக்க போறது ஆ
என்ன சாப்பாடு
இட்லி சாம்பாரு
ஓகே தோழி
இன்னைக்கு நம்ம எந்த தலைப்ப பத்தி பாக்க போறோம்
கா தோழி
அன்றாட வாழ்க்கைய பத்தி பாக்கலாம் ஏனா நம்ம அனுதினமும் பண்ற வேலைகள் வந்து நம்மளுக்கு அ எவ்வளோ கஷ்டம்ன்றது
கண்டிப்பா தோழி
ஆமா ஏனா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சிலர் வந்து உதவியா இருப்பாங்க ஒரு சிலர் உதவியா இருக்க மாட்டாங்க அது மாரி ஏனா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு் அலுவலகத்துக்கும் அமுச்சுட்டு பள்ளி கொடுத்துக்கும் அனுப்பனும் வீட்டு வீட்டுல இருக்க வ சனங்களையும் பாக்கணும் ஆமா ஆனா ஒவ்வருளுக்குாவ சிலனாலயே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கிட மாட்டீங்க நமக்கு
கண்டிப்பா தோழி ஹா வீட்லந்து எல்லாம் வேலைக்
போற வரைக்கும் நம்மளுக்கு வே ஆ எல்லாரும் போயிட்டாங்க வே பள்ளிக்கூடோ சீக்கிரம் தறக்க போது
ஆமா தோழி நாளைக்கு எங்க பாப்பாக்கு எல் கே ஜி ஓபண்ணாகுது ச ந
எல்லாரும் வேதிதான் ஆரம்பிக்குது அத என்ன ஒன்னுன்னா அந்த
சொல்லியிருந்தாங்க அப்புறம் தா தோழி இப்ப நாலாம் தேதி
அப்றோ எதுக்கு உ கையில ஃபோன் குடுத்தே ச்சே ஹலோ
தோழி கேக்குதா ஹலோ